ஹலோ
ஹலோ
ஹல்லோ
ஹலோ வணக்கம்மா ஹலோ வணக்கொ ம் கேக்குதா
ஆ கேக்குது நல்லா இருக்கீங்ளா ஆ
க நீங்க எப்டி இருக்கீங்க
நானும் நல்லா இருக்கேமா குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்ளா
ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க மேம் உங்க குடும்பத்துல உள்ளவர்கள்
எங்க குடும்பத்துலயும் நல்லா இருக்காங்க உம் நீங்க செடி கொடி பத்தி வளக்குறீங்களம்மா செ செடி கொடி மேலே ஆசையா வளக்குறீங்களமா
ஆ ரொம்ப இஷ்டம் வளப்போம் நல்ல பூச்செடி எது இது வளத்துட்டும் ஏன் அம்மாவுங்கந்து வெவசாயம தான்
அ
அம்மா வீட்ல வந்து விவசாயம் தா நல்லது இருந்தது எல்லாப் பூச்செ டியும் அங்க இருக்குற வீட்டு முன்னாடி எல்லா பூச்செடியும் வச்சு வளப்போம்
ஆ ஆ
செம்பருத்தி செடி, ரோஸு இந்த ரோஸ் எல்லாம் நாட்டு ரோஸ் இருக்குல்ல லைட் கலர் நாட் ரோஸு அந்த ரோஸ் செடி ஒரு காவாய் காவாயே ஒரு அஞ்சாறு அடி இருக்கும் ஒரு குண்டா எடுத்துட்டு போயிட்டு பூவா இருக்கும் நாங்க வந்து எங்க அக்கா தங்கச்சிங்க நாலு பேர் இருக்கோம் நாலும் பொண்ணுங்ளே குண்டாவுல் இருக்கும் பூ அது அது எங்க அம்மா ரெண்டு சட போட் டு ரிப்பன் வச்சு ரெண்டு ரெண்டு சட போட்டு நாலு பேருக்கும் இந்த பக் இந்த பக்கொம் வச்சு கட்டி வச்சு அனுப்புவாங்க அப்டியே செண்டு மாதிரி அந்த மாரி பூவு விடு அதுல அவ்ளோ பூவா இருக்கு அப்பில்லா இப்ப எதுமே இல்ல அங்க கூட சேரிங்க நா இருக்கு போது நாங்க எங்களுக்கெல்லா கல்யாணத்துக்கு முன்ன மொல்லப் பூ செடி ஆ ரோஸ் வா ம் இது மல்லிப்பூ செடி மல்லிப்பூ தோட் டமே இருந்தது எங்க இது
அப்டியா
ம் கனகாமரம் பூ தோட்டோ மல்லிப்பூ தோட்டோ காலேல ஒரு பத்து பேராச் சி அறுக்க வருவாங்க பூ அறுக்க வருவாங்க எங்க தோட்டத்துக்கு நெறய பேர் நாங்க எழுந்து காலேல ஒரு எட்டு மணி வருக்கு பூ அறுத்துட்டு நாங்களு கூட போயிட்டு அறுத்துட்டு எட்டு மணிக்கு ஒரு சங்கு ஊது டைமிங் அது
ம் ஹும்
ஆறு மணிக்கு ஒன்னு எட்டு மணிக்கு ஒரு சங்கு மாரி ஊது அந்த சவுண்ட வந்தாவே அது வரைக்கு அறுத்துடுவோ அதுக்கப்பறமா ஓடி போயிட்டு ஆ குளிச்சு திர டேய் ஸ்கூலுக் ஓடிடுவோ அம்மா சாப்பாடு அது ரெடி பண்ணி வச்சுடுவாங்க அப்பறமா ஒரு எட்டு மணி வரைக்கு பூவ அறுத்துட்டு எட்டு மணி சங்கு வந்ததுமே போயிட்டு குளிச்சிட் டு உள்ளூர் தான லோக்கல்ல தா ஸ்கூலு ஒம்போ து மணிக்கெல்லா குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு ஹோ ஸ்கூலுக் ஓடி போயிடுவோ அஸ் சாய்ந்தர பூல்லா நால்ரை மணிக்கு மேலே வருவோ நாங்க ஆ நாங்க இரு க்க மாட்டோ வேற ஆளுங்களே வந்து எல்லா அறுத்துடுவாங்க மல்லிப்பூ பேங்களூர் இப்ப அனுப்புவாங்க அப்பா மோட்ட மோட்டியா பூவு நல்லா விவசாயம் பண்ணாங்க அப்பெல்லா அப்பா
ம் ஹும்
எல்லா பூத்தோட்டமு இருந்தது கனகாமரம் இருந்து மல்லிப்பூ தோட்டம் இந்த மா ரி வீட்டு முன்னாடியே கூட நாங்க ஆ முல்லப்பூச்செடி ரோஸ் செடிங்க ம்மா ரோ இந்த மல்லிப்பூச்செடிங்களா எல்லா ஒன்னு ஒன்னு அப்பப்ப எங் தோட்ட எல்லா எடுத்த அப்பறமா கூட வீட்டு முன்னாடி அத வச்சு நல்ல புரோட்டீன் ஆமா பராமரிச்சுட்டு இருந்தோ புரோட்டீன் செடி இருக்குல்ல நல்ல அழகு அழகுக்காக வைப்போ இல்ல வீட்டு முன்னாடி சோகேஸ் மாரி அந்த மாரி செடிங்களு நல்லா நே வீட்டயே ம் வீடு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு நேரா ரோடு ஸ் சைடு வீடு அந்த மாரி தெரியீங்கள்லாண்ன நல்லா சோக்கா வச்சு செங்கல் சுத் தி செங்கல் வெச்சு கட்டி
ம் ஹும்
அதுக்கு சுண்ணாம்பெல்லா அடிச்சு விட்டு எங்க அக்கா அவுங்க நல்ல கிளீனா நீட்டா வச்சிருப்போ அதுல ரொம்ப ஆர்வோ இருக்கு எங்களுக்கெல்லா
ம் ஹும்
ஆனா இப்ப இங்க வீட்டுக்கு வந்த அப்பறமா இது டவுனு எடோ வீ ட்டுல இருக்கிறே அவுங்களுக்கே எட இல்ல வெளில காம்பவுண்டு செடிலா வெளரக்கற மாரி எல்லா எது இல்ல வசதி இல்ல இங்க
இப்ப வாடக வீட்ல இக்கிறது நாலா அதெல்லா கவனிக்க முடியு
ட்லயே இருந்தோ சொந்த வீடு இருக்கு சொந்த வீடு இருந்தா கூட அதுல வந்து நம்ப பூத்தொட்டில பிரம்மகமலோ செடின்ட்டு வச்சிருக்கோ மண் தொட்டி வருதுல்ல அந்த தொட்டில பிரம்ம கமல செ டின்னு பிரம்மகமல கேள்விப்பட்டிருக்கீங்ளா அந்த செடி வச்சிருக்கோ மாடிலே
ம் ம்
மேல மாடில படிக்கட்டு கீழே வெச்சிருக்கோ கொஞ்ச வெயிலு விளும நெனளு இருக்கு அ ந்த வீட்ல ம பிரம்ம கமலம் செடி ஒன்னு வச்சோ அது நல்லா வளர வளர பெருசா வரதுக்குள்ள அந்த தொ ட்டி பக்கத்துல இருக்கு அந்த தொட்டியில் நீ ஒடச்சு எடுத்துட்டு பக்கெட் இருக்குல பெயிண் பக்கெட் இருவ்து லிட்ரு பக்கெட்டு அந்த பக்கெட்லே வெச்சுட்டு இருக்கோ அங்கங்க ஓல்ஸ் போட்டு ஹேர் போற்துக்கு
ம்
அதுல வெச்சுட்டு இருக்கோ அது நல்லா வளந்துருது மாடிமேல நல்லா படிக்கட்டு படிக்கட்டு கீழ வெச்சிருக்கோ நல்லா வளந்துட்டு வந்திருக்கு அது அப்றமா மணி பிளான்ட் வெச்சிருக்கோ
ம்
அது நல்ல கொடியா
தென்ன தென்ன மரோ அது எதாவ்து இருக்குதா உங்க வீட்ல
இல்ல இல்ல அந்தளவுக்கு எடோ இல்ல பூத்தொட்டில இந்த பக்கெட்ல அதுல நாங்க அந்த ரெண்டு செடி மட்டு இங்க வெச்சிருக்கோ இப்போதைக்கி அங்க அம்மா உங்களது ஆ அது ரெண்டுதா இருக்கு அம்மாங்க வீட்ல தொ தென்னந்தோப்பே இருக்கு
ம் அத பத்திதா கேக்கறே அம்மா வீட்ல இருந்துச்சு இல்லையா
ஆ அம்மா வீட்ல தென்னந்தோப்பு இப்ப மொத்தோ தென்னந்தோப்பு பூத்தோட்டோ எல்லா எடுத்துட்டு
அ
தென்னந்தோப்பு வெச்சுட்டாங்க மொத்தோ தென்னந்தோப்ப தா இருக்குது
ம் ம் ரொம்ப நல்லது அது இன்னு
ஆமா நீங்க வளர்த்துருக்கீங்ளா செடிங்க உங்களுக்கு
உங்கள்து இல்ல நாங்க வளக்கல தோட்டோ தூரமா இருக்குது மா தோப்பு இருக்குது எங்கள்து
ம்
மாங்கா தோப்பு இருக்குது எங்கள்து
அ வீட்டாண்ட பூச்செடி இருக்கா
ஆ பூச்செடி வீட்ல அம்மா வீட்லயு இருக்குது
ம்
பூச்செடி எல்லா நா இருக்கிற தவல்லல இருக்குது நல்லாதா வெச்சு பராமரிக்கிறாங்க அழகா இருக்கு எனக்கு அது மேல ஆசை இருக்கிறது இல்ல அதிகமா
ம்
ஆனா விவசாயம் எல்லா இப்ப அம்மா எல்லா வெச்சு நல்லா நாங்க சின்ன கொழந்தையா இருக்கும்போது அம்மா என்ன கூட்டிட் போய் தோப்புல அந்த த ஒரு ஏரி இருக்கு ஆறு பக் பக்கமா தோப்பு பக்கமா ஆறு இருக்கு
ம்
ஆறுக்கு வந்து ஒரு ஒரு அர கிலோ மீட்ரு தூரோ நா நடக்க வேண்டியது இருக்கு
ம்
நா நடந்து போயி மணலெல்லா சின்ன கொழந்தைங்லா மணல் சொமந்துட்டு போயி தேங்கா வெக்கிறதுக் கொசரோ அந்த மாங்காத்தோப்ல
ம்
குழி வெட்டி எங்கப்பா அத சம் மண்ணு சொமக்க வெச்சாங்க எங்கள
ம் வாறிட்டு வந்து தென்னந்தே செடி வெச்சிங்க
ஆ ஒரு இருவது தென்ன செடி வெச்சாங்க
ம்
ஆனா நாங்க வெளி ஆளுங்ளுக் குடுத்த தென்ன செடி வேண்னா நெல்ச்சிக்குது
ஆ செரி
இங்க எங்க உங்க ம் பக்கமா இர்க்கற தோப்புல கூட இருக்குதா அந்த தென்ன செடி எங் தோப்புல வெச்சதெல்லா சரியா பராமரிக்க முடியாம தண்ணி எல்லா கெடையாது
ம் தண்ணி ஏறுனாதா செடி நல்லா வள
உங்களுக்கு பம்ப் செட் எல்லா இருக்குதுங்ளா
ஏரு ஆ பம்ப்பு போரு கெணறு எல்லா இருக்கு இரு
ஆ அ அந்த மாதிரி வசதி இல்ல ஆ சரியாப்போச்சு உங்கள் தா வசதி இக்குது எங்கள்து வந்து அம்மா தோப்புலல்லா இல்ல எங்க தோப்பு உள்ளார
ம் ம் தண்ணி வசதி இல்ல
தண்ணி இருக்குது
ம்
நாங்க சேந்து எடுத்துட் போய் ஊத்
ஆ ஆ மோட்ரு இது இல்ல பம்ப் செட்டு எல்லா இல்ல
மோட்ருல்லா போட்ல அந்த காலத்துல அம்மா அப்பா இருந்துச்சு அவுங்க பண்ல இவுங்க இங்கிர்ந்து போறது நாங்க
ம்
அதுல் தண்ணி சேந்தற்து ஒரு பதனோர் அடிலிருக்கு தண்ணி
ம்
என்னா நூத்தி நூத்தி இருவது அடில ஒரு தண்ணி கெணத்துக்குள்ள
ம்
நாங்க வந்து சின்ன பசங்க ஒரு நாலு பேரு அப்பிடி கயிற் வெச்சுக்கினு உர்ருன் ஓட்றது தோப்புக் போறது
ம்
நாங்க அதுக்கு இழ்த்துகினு அந்த மாடுங்க இழுக்கற்தில்லயா அந்த மாரி அந்த தண்ணி ஒரு பக்கெட் தண்ணிய நாலு பசங்க இழ் த்தின் ஓட்றது அப்பல்லா ஒரு மறக்க முடியாத அனுபவந்தா தண்ணி சேந்தி ஊத்தி எங்க அம்மா தூக்கிட்டு போயி அங்க ஊ அதுல செடில அந்த இருவது செடி வெக்கலான்ட்டு மணலல்லா எடுத்துன் போய் கொட்டு வச்சு அது எனக் சின்ன கொழ்ந்தைல பாத்தது அனுபவோ அதெல்லா நாங்க செஞ்சோ ஆனா அந்த செடி வர்ல
ம்
செடி அப்டியே அழ்ஞ்சு போய்ர்ச்சு பாக்க முடில நாங்க பண்ண எங்ளுடைய கஷ்டந்தா வேஸ்ட்
ஆ சரி
ம்
ஆனா அனுபவோ இருக்கு உங்ளுக்கு
பண்ணிக்கிறோ ஆனா அது எது செடி தா வர்லியே கிட்ட இர்ந்து பராமரி அதோடைய அழகு அமைப்பு எல்லா செடில் தா
ஆமா
அந் மாரி பராமரிக்க முடில பண்ணோ பண்ணோனா
ம்
இங்கிர்ந்து ரொம்ப தூரோ நடந்து போயி
உ
ஸ்கூல் விட்டுட்டு போய் நாலு மணிக்கு மேல போய் அத தண்ணி அந்த மாரி ஒரு பத்து மணல் தண்ணி ஒரு பத்து டப்பால எடுத்துட்டு போய் கொட்டிட்டு தட்டு மாரி ருக்கு தட்ல கொண்டு போய் மணல் எத்துன்னு போய் அந்த தோப்புல கொட்டிட்டு அந்த குழில கொட்டிட்டு
உ
என்ன பண்ணாங்க அப்பா வந்து பயங்கரமா மணல் தொட்டி வந்து பெருசா குழி வெட்டி வச்சுட்டாங்க ஒரு செடி வெக்கிர்துக்கு
ஆ
அது மூனடி நீட்ட அஞ்சு அடி மூனடி நீட்டுல ஒரு குழி வெட்டி
அவ்ளோய் ஆழோ தோண்டுவாங்ளா
அப்பாவுக்கு வந்து விவசாயத்துடைய அறிகுறி தெரியாது இல்லயா
ஆஹுதோராயமா வெட்டி வச்சுட்டாங்க
ஆழமா கீழ எறங்கட்டு செடி நல்லா அமைப்பா வ சொல்லி அப்பா அந்த மாரி பண்ட்டாங்க தெரில ஆனா அந்த அளவுக்கு வெயில் காய்றது மணல் வந்து அது போக்துனா வழி போக்கு தண்ணிந்தா
இப்ப ஆ இப்ப கொஞ்ச எடோ காலியா இருந்தது ஒரு ரெண்டு கழனி அப்டி அதுல நெல்லு ஆ கேழ்வரகு அது விவசாயோ பண்ணிட்டு இருந்தாங்க இப்பெல்லா பண்ண முடிறதில்லன்னு சொல்லிட்டு அப்பா அதுவு தேங்கா செடி வச்சு வளத்து விட்டுட்டாங்க தென்ன தோப்பாவே இருக்கட்டு அன்ட்டு அதுவு தேங்கா செடி எல்லா வச்சு கொஞ்சோ நல்லா வளந்துடுச்சி அதுவு எல்லா தண்ணி வசதி நல்லாருக் கு கெணத்துல தண்ணி இல்ல கெணறெல்லா இது பண்ணிட்டாங்க அப்பவே மூடிட்டாங்க போர் போட்ருக்காங்க போர் தனி நல்லா போதுமானதுனால வருது
உ உ
நல்ல நல்லா செடிங்க வளத்து விட்டுட்டாங்கப்பா
சேரி சேரி அந்த காலத்துலோடய அமைப்பே வேற கெணறு தண்ணி அதோடய அழக் கே வேறதா ஆ
கெணத்து ரொப்பா தண்ணி இருக்கு கிணத்துலயே போயிட்டு தொட் ட்டில மோ மூன்ற மாரி அப்டியே தொட்டில கெணத்துல போயிட்டு கொடோ எடுத்துன்னு போயிட்டு இப்டி அழச்சிட்டு முன்னுட்டு வருவோ நாங்க தண்ணி அந்த அளவுக்கு இருந்தது கெணத்துல தண்ணி அந்த காலத்துல
ஆமா
அது லா அனுபவமே வேற இப்ப அந்த மாரி கெணத்துல தண்ணி பாத்து எத்தன வருஷோ ஆச்சோ கெணத்துக்கு எந்த ஆ தானாஓ மிஷ் ன் ஓட ஓட தண்ணி ஊறிட்டே இருக்கு ஒரு ரெண்டு மண் நேரோ மூணு மண் நேரோ ஓடுனா கூட ஒரு மிட்டு தண்ணிதா கொறையு அவ்வள தண்ணி இருக்கு ஒரு நைட் எல்லா கூட எடுத்து விடுவாங்க தண்ணி கெணத்துல தண்ணியே காலியாகாது இப்போ ஒரு மண் நேரோ ஓட்றத் கூட தண்ணி ஓர்ரது இல்ல கெணத்துல
ஆமா
அவ்வள இத இருக்கு சேரிம்மா உரையாடுனதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த கால்ல பாக்கலா
எதனா அடுத்த கால்ல பாக்கலா சரிம்மா